ஆஹ் அப்டி
நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நானு நல்லா இருக்கே ஆமா நீங்க ஒரு நம் இந்த கடசி அமௌண்ட் எல்லா சேமிச்சு வெக்கனுன் சொ சொல்லிருந்தீங்கள
ஆமா ஆமா
அது என்னன்னு பாத்தோம் பா கேட்டீங்ளா
ஐயோ கோஸ்ட் ஆஃபிஸ்ல போட்ருக்காங்களாமா அவங்க ஆஹ் நம்மளா போட்டா சொன்னாங்க நா அன்னைக்கு சொல்லிருந்தே இல்லைங்ளா உங்கள் ல ஆஹ் அப் இப்ப சொன்னாங்க ஒரு ஆர் டி மாதிரி போட்டு வைங்க கொழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸ்க்கு நம்ம மொத்தமா எட் எடுத்து கட்டிக்லா மாச ஒரு அமௌண்ட்டு மாதிரி போட்டோனா தெரிஞ்சுக்கற்தானே
உம
மொத்த நம்ம எடுத்துட்டு போய் கட்றதுக்கு மாச மாச கொஞ்ச கொஞ்சமா கட் னோனா அந்த ஃபீஸப் போது வந்து மொத்தமா எடுத்து காட்டிக்லா தானே அப்டின்னாங்க
அப்டியா அப்ற இன்னொரு ஸ்கீம் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா அஹ் செல்வ மகள் சேமிப்பு திட்டனு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒன்னு இரு
ஆமா ஆமா அதையேதா சொன்னாங்க அங்கயே போடுங்க அப்டின் சொல்லிட்டு இவ்ளோ நாளு என்ன அசால்ட் ட்டா ச ஒன்னுமே சேவிங் பண்ல அப்டின் சொல்றீங்க அப்டின்னாங்க ஆமாங்க பண்ல அப்டின் போது இதுக்கு மேலயாவ்து சீக்கர பண்ணுங்க அப்டின்னாங்க
ஆமாங்க அந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல நம்ம இப்ப போட்டோனா வச்சுக் கோங்க இப்ப நம்ம கொழந் ந்த வந்து ஒரு ஒரு வயசுக்கு அஹ் ஒரு வயசு ஆயிருச்சுனாலே அதுல மாச நம்ம வந்து ஒரு ஐநூறு ஐநூறுவா போட்டோ அப்டினா அவங்க பதுனெட் ட்டு வயசு ஆனதுக்கப்றோ நமக் இப்ப வந்து வட்டியோட சேத்தி நமக்கு அமௌண்ட்டு வந்துரு
ம் ஓ செரி செரிங்க
து அவங்க காலேஜ் படிக்கிறக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலா
ஆமா
ம் ஏனா அப்ப பதனெட்டு வயசு ஆச்சு அப்பிடிங்கும் போது நம்ம காலேஜ் தான படி பாங்க அப்ப என்ன பண்லா ம்னா நம்ம காலேஜுக்கு ஃபீஸே கட்ட வேண்டா அதுலிருந்து நமக் கொஞ்ச அமௌண்ட் எடுத்துக்கலா அதுலிர்ந்து தேர்ட்டி பெர்சன்டேஜ் என்னமோதா எடுக்க முடியுமாமா. மீதி வந்து காலேஜ் முடிச் சொன்னதா எடுக்க முடியு அப்டின் சொல்ட்டு அந்த மெய்ட்டன்ஸ்
அது எப்படி நம்ம டேரக்டா நம் அக்கவ்ண்ட்டுக் கு வந்துருமா எப்படிங்க
நம்ம போய் போஸ்ட் ஆஃபிஸ் இருக்கில்லைங்ளா அங்க போய் அப்ளை பண்ணனு
சரி இது வந்த ஸ்கீமுக்கு வந்து போஸ்ட் ஆஃபிஸ் போய் அப்ளை பண்ணு காசு எங்க வருனு கே
ஆ போஸ்ட் ஆஃபிஸ் அக்கௌண்ட்டுக்கே வந்துரு நமக்கு ஆமாங்க நம்ம போஸ்ட் ஆஃபிஸ்ல என்ன அக் போஸ்ட் ஆஃபிஸ் அக்கௌண்ட்டுக்கே நம்ம எழுதி குடுத்தர்றோ இந்த மாரி இந்த டைம் ஆயிருச்சி அ இப்போ எங்ளுக் படிப்புக்காக அமௌண்ட் வேணு அப்டின் சொல்லி போஸ்ட் ஆஃபிஸ் போய் இது பண்ணோ அப்டின்னா நமக்கு வந்து போஸ்ட் ஆஃபிஸ் அக்கௌண்ட் லயே நமக்கு குடுத்துரு அமௌண்ட் அனுப்ச்சுட்ருவாங்க. அப்ப நம்ம அந்த போஸ்ட் ஆஃபிஸ் இருந்தே நம்ம எடுத்துக்கலா அமௌண்ட்ட
ஓ அப்ப இத போய் போடுணுங்க
ஆமாங்க மா சோ ஒரு நூறுபா போட்டாலே போது ங்க ஒரு எத்தன பன்னெண்டு மாச என்னமோ பன்னெண் மாச மாச ஒரு ஐநூறு ஐநூறுவா போடணு இருவத்தி நாலோ முப்ப த்தி ஆறு மாசமோ என்னமோ போடணுங்க ஆ அதுக்கப்பற வேண்டிதில்ல எத்தனையோ வயசு பத்து வயசோ என்னமோ நெனைக்கறங்க பத்து வயசு வரைக்கு போடவேன் பத்து வயசு வரைக்கோ என்னமோ போடணு அதுக்கப்பற போட வேண்டா
ஓ செரி செரிங்க
டெய்ல கேட்டாதா என்னன் தெரியு நம்ம போஸ்ட் ஆஃபிஸ்ல
அதுதாங்க
இப்ப போஸ்ட் ஆஃபிஸ்ல நெறையா ஸ்கீம் இருக்கு
சரிங்க
தோ அஞ்சாயிரரூவா போட்டோ அப்படின்னா நமக்கு எவ்வளோ வட்டியோட சேத்தி அமௌண்ட் ஒரு பெரிய அமௌண்ட்டா நமக்கு வந்துரு
சேரி சேரிங்க
ஆன் னால இதெல்லா நம்ம போட்டு வச்சுக்கலாங்க அதுக்கப்பற இன்னு என்னென்னா நம்ம இன்சூரன்ஸ் ஒன்னு இருக்கு தெரியங்களா ஆன் போஸ்ட் ஆஃபீஸ்லயே ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு ஆன் நானூத்தி இருவது ரூபா போட்டோன்னு வச்சுக்கோங்க வருஷத்துக்கு நானூத்தி இருவது ரூவா நம்ம போட்டோ
வருஷத்துக்குங்களா
வருஷத்துக்கு நானூத்தி இருவது ரூவாதா
ஓ
நானூத்தி இருவது ரூவா நானூத்தி இருவது ரூவா இன்சூரன்ஸ் போட்டோ அப்டின்னா நம்ம வந்து நமக் எதாது ஆச்சு அப்படின்னா நம்ம நம்ம ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து குடுத்துருவாங்க அந்த மாரி ஸ்கீம் எல்லாமே இப்ப இருக்கு ஆமாங்க எங்களுக்கே தெரியாமதா இருந்தது அப்போ நா பக்கத்தில விசாரிக்கும்போதுதா சொன்னாங்க இந்த மாரி ஸ்கீம்லெல்லா இருக்கு‌
வருஷத்துக்கு நானூத்தி இருவது ரூபானா பெரிய அமௌன்ட் இல்ல இல்லைங்களா
பெரிய அமௌண்ட் இல்லையே வர்ஸ் த்துக்கு உம் நம்ம போய் போட்டு வச்சாதா நம் நமக்கு ச்சு நமக்கு வரலன்னா நம்ம கொழந்தைங்களுக்காவது வரு
த ஆமாங்க
அதனால தா போட்டு வைக்கிறதுங்க ஏன்னா நம்ம இல்லாதம்போது நம்ம கொழந்தைங் கஷ்டப்படக் கூடாதுல அதனால இப் ப்பவே நம்ம கொழந்தைங்களுக்கு வந்து நம்ம சேமிச்சு வைக்கணு ஏதோ கொஞ்ச கொஞ்சமாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணணு இல்லைங்க
கண்டிப்பாங்க ஏன்னா நம்மளால ஃபுல்லா அமௌண்ட் போட முடியாது ஆஹ் இதையாவது பண்ணி வைக்கலா இல்லைங்களா
இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபிஸ் போனோ அப்படின்னா என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னு பாத்து தெரிஞ்சுக்கலா ம்ச் கம்மியான அமௌண்ட்லயே நெறைய ஸ்கீம் எல்லா இருக்கங்க
ஓ சேரி சே சரிங்க அப்பனா போட்டு வைக்கணு இல்லைங்களா கஷ்டப்பட்டு போட்டு வைக்கணு இப்போ நம்ம கஷ்டம்ன்னு உட்டுட்டோனா பின்னாடி கொழந்தைங்களுக்கு கஷ்
கஷ்டமாயிரு அப்போ இனி வெலவாசி ஏறிட்ருக்குல்ல அப்ப நமக்கு அது ரொம்ப கஸ்
பயமா இருக்கு நம்ம ஒண்ணுமே சேத்து வைக்கலையே அப்டின்னு சொல்லிட்டு பயமா இருக்குங்க
ஆமாங்க அதது காலேஜுக்கு போயிட்டாங்கன்னா இப்போவே காலேஜுக்கு ஒரு செம்முக்கே முப்பதாயிரரூவா கேக்குறாங்க இனி நம்ம பசங்க எல்லா படிக்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூவா வரைக்கு வந்துரு போல ஆஹ் அதுக் கெல்லா நம்மகிட்ட இப்ப காசு வேணு வேணும்ல லையா. அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இப். இப்பல இருந்தே நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா. அது நமக்கு யூஸா இருக்குங்க நீங்க வேணா அது கேட்டு பாருங்க. போஸ்ட் ஆஃபீஸ்ல போய்
நா போய் கேக்குறேங்க போயி என்னென்ன டீட்டெயல்லு என்னனு. கேட்டுட்டு எந்தெந்த ஸ்கீம்ல போட்டால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது அப்படியெல்லாம் தெளிவா விசா விசாரிச்சிட்டு.
ஹ ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க ஏதாவது சேமிச்சு வச்சு
இல்லைங்களே. உம் நான்தான் சொன்னனே லாஸ்ட் டைம் உங்களுக்கு.
உம்.
கேட்டுட்டு நான் சொல்றேன் அவங்க போட்ட அப்படின்னாங்கன்னு நான் நேத்து ஃபோன் பண்ணி கேட்கும் போதுதான் திட்டினாங்க.
உம்
ன இன்னும் ஒண்ணுமே சேவ் பண்ணி வைக்கல. அப்படின்றீங்க செலவு இருந்துகிட்டு. டே தான் இருக்கும் யாருக்கு செலவு இருக்காது. ஆஹ நீங்க அந்த செலவ ஃபர்ஸ்ட்டு சம்பளம் வந்தோனே ஃபர்ஸ்ட் இதே சேவிங்ஸ்குன்னு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்றோ செலவு செய்ங்க அப்டின்னாங்க
ம் இப்ப நம்ம ஒரு கடைக்கு போனாலே நூறு ருவா ஆயிருது
ஆமா நூறு ரூபாய்க்கு என்னங்க வருது இப்போ
ஒரு பா ஆமாங்க ஒரு பால் பாக்கெட் வாங்க னாலே அவ்ளோ இதா வருது
ஆமா
பண்ணுறதுனே தெர்லங்க அதனால தான் நாங்க இப்போ இருந்தே சேரி இத கேட்டோமா சரி விடப்பா போஸ்ட் ஆபிஸ் இதுல அமௌண்ட் போட்டு வச்சுக்கலா ஏதோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச கொஞ்சமா போட்டு வச்சுடோனு வச்சு போங்க இப்ப நம்ம கிட்ட ஒரு மாச இருக்கு ஒரு மாசம் இருக்காது அப்ப என்ன பண்றது ஒரு போஸ்ட் ஆபீஸ்லலா அதெல்லா இது பண்ண மாட்டாங்க இப்போ ஒரு மாசம் இல்லையா அடுத்த மாசம் சேர்த்தி கூட நம்ம பே கொடுத்துக்குலா அமௌண்ட் கொடு துக்கலாம் கட்டிக்கலா அப்படி கூட இருக்கும் நம்ம அத விசாரிச்சுட்டு ஆ போட்டோ அப்டின்னா நமக் தாங்க யூசு இப்ப ஒரு மாசோ இல்லைன்னா அடுத் த மாசோ நம்ம சேத்தி கட்டிக்கலா
ஓ
த ஓ ஒரு இதுல ஏங்கூட ஏங்கூட ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தர் இப்டிதா பண்ணாங்க அவங்க பொண்ணுக்கு இதே மாரிதா போட்டுட்டுருந்தாங்க போட்டுட்டு இப்போ அந்த பொண்ணு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துலதா போட்டாங்க
செரிங்க
போட்டுட்டு இப்போ காலேஜ் படிக்கிது அந்த பொண்ணுக்கு இப்ப போஸ்ட் ஆபிஸ்ல இருந்தே அமௌன்ட்டு ஆ வந்துருச்சி காலேஜ் படிக்கிருக்கு
பரவால்லயே
ஆ நம்ம அதனால இதெல்லா நம்ம இது பண்ணி வச்சிக்கலாங்க உங்க வீட்லயு சொல்லி பாருங்க
நா அதா வீட்ல சொல்லிட்டு போய் கேட்டுட்டு வர்றேங்க போஸ்ட் ஆ பீஸ்ல என்ன பண்றது அது என்னன்னு கேட்டுட்டு வர்றே என்னென்ன எடுத்துட்டு போனு அதெல்லா கேட்டா நம்ம அந்த மாதிரி எடுத்துட்டு போய் பண்றேங்க
ஆ செரிங்க ஏன்னா முன்னன்ன நம்ம ஒரு சீட்டு போடுவோ சீட்டு போட்டு அமௌண்ட் எடுத்துட்டு இருப்போ இப்ப அது எதுவுமே யூஸ் கெடயாது இப்
ஆமா பயமா இருக்குங்க போடுறதுக்கு எடுத்துட்டு போயிறாங்க நம்ம அவங்க எங்கன்னு போய் காசு கேக்
ம் ம் நம்ம குடுப்போ ஒரு லட்சோ ரூவா வரைக் கு அவனுங்க தூக்கிட்டு ஓடிர்
ஆ தூக்கிட்டு ஓடிட்டாங்கன்னா அவங்க பின்னாடி நம்ம போக முடியுங்களா கஷ்டப்பட்டு கட்டுறோ அதுவு பயந்து கட்டுறோ ம் அப்ப நம்ம கட்டும் போது அந்த காசு நம்மளுக்கு கரெக்டா கெடைக்கிறது இல்லனா நம்ம என்னங்க
ஆமாங்க நெறயா சீட்டு போட்டு இந்த மாரி தா ஏமாந்துடேங்க எனக்கு தெரிஞ்சவுங்களு இதே மாறிதா பண்ணாங்க ஒரு சீட்ட போட்டாங்க போட்டு எத்தன அஞ்சி லட்சத்துக்கு என்னமோ போட்டாங்க சீட்டு ஆ அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அஞ்சி லச் சிறுவயு
ஆமாமா
இப்ப இவுங்க அந்த அஞ்சு லட்சுருவ நம்பிதா மத்த கடனெல்லா அடைக்கலான்ட்ருந்தாங்க
நம்ம அதுக்காக தானேங்க போடுறோ இப்ப காசு நம்ம சீட்டு போடுறோனா மொத்தமா எடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணலானு நெனச்சுதான போடுறோ ம்
இப்டி பண்ணிட்டு போய்றாங்க அதனால அதுலியு நம்பிக்க இல்லிங்க, ம் அதானாலதா அதுல எல்லா நம்பிக்கையே இல்ல அதனால இந்த மாரி ஏதாது ஒன்னு இருந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல அந்த மாரி எதாவது இருந்ச்சுனா நம்ம போட்டு வச்சுட்டோனா நமக்கு பயமில்லாம இருக்கு
ஆமா ஆமா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது வரைக்கு பண்ணல இதுக்கு மேலயாவது போய் போஸ்ட் ஆஃபிஸ்ல கேட்டுட்டு டீட்டெல்ஸ் எல்லா கேட்டு என்னன்னு குடுக்கணு பாத்து குடுத்து நீங்க சொன்ன இன்சூரன்ஸு இது எல்லாத்தையு சேத்து போட்டுட்டு வரணுங்க
ஆமாங்க போட்டுட்டு வந்துருங்க அதுதா ந மக்கு லைஃப்லாங் ம் ஆ நம்ம கொழந்தைங்களுக்காகவாது நம்ம போட்டுதாங்க நம்ம நம்ம அப்பா அம்மாவு நமக்கு போடல ஆன நம்ம நம்ம கொழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பா இது மாரில்லா போடணு
கண்டிப்
ம், ம் அது அத நீங்க விசாரிங்க உங்க வீட்டு பக்கத்துல எங்கயாவுது இருக்கானு பாருங்க போஸ்ட் ஆஃபிஸு
வீட்டு பக்கத்துல போஸ்ட் ஆஃபிஸ் இருக்கு பக்கத்தூர்ல இருக்கு நா கேட்டு பாக்கற
ஆ சேரிங்க நீங்க கேட்டு பாத்துட்டு
கனு என்னனு கேட்டுட்டு மா இல்லேனா இன்னிக்கே கூட போய்ருப்ப ரெண்டு மணியோட க்ளோஸு
ஆமாங்க ரெண்டு மணியோட க்ளோஸு ஆ அதனால நீங்க நாளைக்கே போங்க நாளக்கி சனிக்கெழம நாளக்கி இரு இருக்கு இருக்கு நாளக்கி அஞ்சாது சனிக்கெழம தான ஆமா அஞ்சாது சனிக்கெழம தான இருக்குங்க ஆ சில போஸ்ட் ஆஃபிஸ் ஞாயித்கெழமையு தொறந்துருப்பாங்க இப்பெல்லா உம் நா நாலா அஞ்சாவது நா சனிக்கெழமதா அதனால இருந்திருக்கோ நீங்க போய் வேணா பாருங்க செரிங்ளா நாளக்கி
கண்டிப்பாங்க
உம் செரிங்க
உம் போய் பாத்துட்டு என்னான்னு ட்ட கேட்டு போட்றங்க
ஆ செரிங்க